அ
அந்த மாரி எல்லா பண்ணிருப்பே நானு
ஓகே ஓகே
இப்பதா இப்பதா எங்கியு போறதில்ல இப்ப கூட ஒரு ஃபங்க்ஷனு அக்காக்கு பூ முடிக்கிறாங்க அதா பிரெக்னட்டாய்ட்டு
ஓ செரி
எட்டா மாசோ அதுக்கு கூப்டாங்க எனக்கு எங்க ஒடம்பு டயர்டாருக்கு போய்ட்டு வந்தது நைட்டு தூக்கோ ஆ ஆமா இன்னக்கி ஃபங்ஷனு எங்க மாமா வீட்ல ம் அதனால கூப்டாங்க வாடா யாருமேல்ல இப்ப வீட்ல நா மட்டுந்தா இருக்குறே எந்த இப்ப இந்த மூனு வீட்டுக்கு எங்க எங்க வீடு எங்க பெர்மா வீடு எங்க வீடு இந்த மூனு வீட்டுக்கு சாவியு என்கிட்டதாருக்கு
ஆ ஹா நானே ராஜா ம் சேர் சே
சாய்ந்த்ரோ இப்போ சாய்ந்த்ரோ வந்து ஆட புச்சு கட்டனு
ஓ சேரி
யாரு ஆடுன் கூட தெரியாது எனக்கு இது வரியு நா ஆடு பக்கமே போனதில்ல எந்த ஆடு நம்பல்துன் கூட தெரியாது
அய்யய்யோ
யாரு கிட்டனா கேட்டுதா தெரிஞ்சிக்னு இது எங்காடா இது எங்காடா ஆமா தெர்ல எத்தன ஆடு இருக்குனே தெரில எப்டி பாத்தாலு ஒரு பத்து பன்னெண்டு ஆடு இருக்கு
சேரி சேரி நல்ல செரியான ஆள பாத்து பொறுப்ப ஒப்டச்சிட்டு போய்க்கறாங்க சூ
ஆ செரி கூப்ட்டாங்க எவ்ளோ கூப்ட்டாங்க வாடா போலா வாடா போலா அப்டின்ட்டு நா எங்க வண்டி வேற ஓட்டிட்டு போனு அவ்ளோ லாங்கு எப்டி பாத்தாலு ஒரு முப்பது கிலோ மீட்டர்
ஓ செரி
டிராபிக் வேற வரு அதுல அதனால செரி ஏங்க நம் போயிட்டு டிஸ்டர்பா இருக்குமே
அ
ஆ வண்டி ஓட்டசொல்ல தூக்கோ வந்ச்சு என்னன்னா பண்றது அதனால செரி நா வர்ல அப் டின்ன ஆமா பசங்க பசங்க ஊர் ஊர் சுத்த கூப்ட்டா மட்டு போயிடுவ இதுக்குலா நீ வராத அப்டின்னு சொல்லி செரியான திட்டு திட்னாங்க என்ன எங்க அப்பா என்ன எதுவுமே கேக்கல
ம் யாருக்கு தெரியு அவர் அவரோட காலேஜ் காலத்துல அவரோட இளமை காலத்துல உன்ன மாரிதா இருந்தாரா என்னமோ
அப்டில்லா இல்லங்க அவங்கல்லா ரொம்ப கஷ் டப்பட்டாங்க எங் எங்க எங்க வயிசெல்லா அப்பா சொல்லுவாரு எங்க அம்மா கிட்ட ஏ அம்மா வந்து ஏ கிட் ட சொல்லுவாங்க அப்பா வந்து ஒன்னா அப்போலா ஒன்னாருபான்றது ரொம்ப பெரிய விசியமா ஒருபா அது அம்பது அம்பது பீஸ் தா சொல்லுவாங்கல்ல
ஆம்மா
நீங்களு அந்த பீரியட் தான உங்களுக்கல்லா தெரியுமே அதலா
ஐயோ அப்பா நா அந்த பீரியட் தா அதுக்குன்னு அந்த பீரியடுக்கு போயிடாதீங்க தெரியு பாத்துருக்க ஒரு பைசா ரெண்டு பைசா அஞ்சு பைசா எ அப்பறோ டுவெண்டி பைவ் பைசா ஐம்பது பைசா இதல்லா பை சா இப்பல்லா அது இல்ல
அதல்லா கடைக்கறதுக்கு ரொம்ப கஷ்டோ அனா இப்ப நாடன்னா நீங்க ஒரு பர்ஸ்ட்லா சின்ன வயசுல ஸ்கூல் ஸ்கூல் படிக்க சொல்ல பத்து டா வாப்பு பத்துருவா வச்சிருக்கறது பெரிய விஷயோ ஏங்கிட்ட பத்து ருவா இருக்குது அப்டின் சொல்றதுக்கு பத்து ருவா குடுப்பாங்க இப்ப எங்க ஐநூறு இரநூறு முன்னூறு அப்டின்னு போயிட்டுருக்கு இருந்தாலு நா கொஞ்சோ வேலைக்கு போயிட்டு சேவிங்ஸ் ஏங்கிட்ட எப்பயுமே ஒரு ஆயருவா அப்படி இருக்கு
சூப்பர் ஓ நீங்க அப் ப்பா கூட போகருதுனால உங்களுக் கொஞ்சோ
கொஞ்சோ அப்பா எப்பயாச் ஆ எப்பயாச் தருவாரு இந்தாடா பெட்ரோல் போட்டுக்கடா அப்டின் சொல்லுவாரு பெட்ரோல் போட்னு மிச்ச காசு எடுத்து வெச்சிப்பே அப்டி இல்லயா எதாச்சி ஷூ வாங்கணு செருப்பு வாங்கணு அப்டின்னா எதாது வாங்கிப்ப
அதலந்து கொஞ்சோ அமௌண்டயு எடுத்து வெச்சுப்பீங்களா சேவிங்ஸ்ல
ம் ஆமா அதே மாரி வெளிய கூட வேலைக்கு போவ பசங்க எங்காச்சு எனக்கு வேல தெரியுல்ல எலக்ட்ரீசன் வேல அந்தனால ஆல் யாராச்சு இல்லன்னா என்ன கூப்டுவாங்க இந்த மாரி கொஞ்சோ செஞ்சு குடுத்துட்டு போடா அப்டின்ட்டு அதனால வேல சென்ட்டு காசு குடுப்பாங்க ஆ எத்துன் வந்து வீட்ல குடுப்பே ஆ அந்த வேலயு இல்லன்னா பசங்க வந்து லோடிங் அன்லோடிங் வேலிக் கூப்புடுவானுங்க
ம்
ம் சத்வால கேள்விப்பட்ருக்கீங்ளா கம்பெனி சத்வா கம்பெனி லிமிடெட் கேள்வி பட்டு இருக்க மாட்டீங்க தெரியாது பெரிகம் சத்வா பெரிய் கம்பனிங்க அது
செரி
அதுல வந்து லோடிங் அன்லோடிங் எப்டினா ஒரு கண்டனெய்ர்ல பாக்ஸ் பாக்ஸா வரு நா நா செய்றது வந்து டிரஸ் ஸ்ஸு கம்பெனி அதா எல்லாமே ஷர்ட்டு ஷூ அந்த மாரி எல்லா வரு அது வந்து பாக்ஸ் பாக்ஸ வரு அந்த பாக்ஸ்ஸலா வர பாக்ஸ வந்து எத்து வைக்கணு உள்ள குடோ வேற்ஹவுஸ்ல பேல பேலட் பேலட்டு போட்டு அட்டி போட்டு ட்ராலிய வெழிச்சுன் போயிட்டு இதுன்னு போயிட்டு அவுங்க சொல்ற எத்துல அடுக்குணு எல்லாமே அந்தமேரி பண்ணோ அதுக்கப்புற வந்து
ம்
இன்னா பண்ணுனா ஆ இப்ப வந்து நாங்க அன்லோட் பண்ணோ லோட் பண்றது வந்து எல்லா இந்த இறக்கின பாக்ஸ் எல்லாத்தியு எத்துன் போயிட்டு ஏத்தி ஆ ஏத்தி வுட்டு ஏத்தி வுடுணு அவ்ளோதா
ஓகே
ப ஒரு பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வருவோ
பரவால்ல காலையில பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு
நைட்டு பத்து மணி ம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தருவாங்க ஒரு நாளைக்
ம் பரவால்லங்க நீங்க இவ்ளோ பொறுப்பா இருக்கீங்ளே
ஆனா ரொம்ப கஷ்ட வேலைல்லா அந்த லோடிங் அன்லோடிங் தா வேல கஷ்டோ மத்தபடி ஆ வெயிட்டு கொஞ்ச வெயிட்டா இருக்கு பாக்ஸு
ஆ
ஆ தூக்கி திக்கி திக்கி திக்கி போட்ணு
பரவால்ல
ம் அந்த மாரி வேலைக் போவே இல்லனா இந்த மூணு வேலைக்கிதா போயிருக்கே இது வெரையு எலக்ட்ரிஷியனே லோடிங் அன்லோடிங்கு அப்புற பசங்க ஏதாச்சு கூப் டா இந்த மாரி அதுமேரி போயிருக்கே அப்புற சவுண்ட் சர்வீஸ் தெரிமா உங்ளுக்கு இந்த ஆடியோ டி ஜே செட்டப்பு
ஆ
அந்த மாரி அப்புற அந்த பந்தலு டென்ட்டு பந்தலு
ஓகே
ஆ ஸ்டேஜ் ஸ்டேஜு செட் பண்றது
ம்
இப்ப கூடோ ரீசென்டா எ ஃப்ரெண்டு் அவுங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இர்ந்தாரு ஐ வே டிப் பெர்மென்டு ஆ அவுங்க அப்பா வந்து ரிட்டர்மென்ட் ஆயிட்டாரு
சரி
அதனால ஃபங்க்ஷன் வெச்சா ஆ எ ஃப்ரெண்டு அதுக்கு போயிட்டு விடிய விடிய வேல செஞ்சங்க கொஞ்ச நேர கூட தூங்ல கொஞ்ச கூட கண்ண கூட மூடல ஒரு வேல வந்து எப்டியு ஒரு மூணு மணிக்கு ல்லா முடிஞ்சிச்சு ஓ சாந்திரம் ஒரு நாலு மணிக்கு அப்பறமா தா காலேஜ் போயிட்டு வந்தோனயு ஆரம்மிச்ட்டோ வேல பந்தல் போடுறது ஸ்டேஜ் போடுறது சவுண்ட்டு செட் பண்றது எல்லாமே
ம்
ஆ வேல அப்டி இப்டின்னு லைட்டு போடுறது முடிஞ்சிச்சு ஒரு மூணு மணிக்கு ல்லா முடிஞ்சிடுச்சு பசங்க பேசுறானுங்க பேசுறானுங்க செம்ம ஜாலிய பேசினுந்தாங்க அது ஸ்கூல் பசங்களா வேற வந்துட்டானுங்களா நம்ம ஜாலியா பேசிட்டு இருந்தோ கொஞ்ச நேர கூட தூங்கல பசங்க சொன்னானுங்க டே லீவ் போறா காலேஜ் லீவ் போட்றா அப்டின்னாங்க லீவு லீவு போட்டா என்ன எங்க வீ்ட்லேயே சேக்க மாட்டாங்கடா அதோட நா உங்க வீட்டுக்கு தா வர்ணு எங்க அம்மாட்ட நா அப்பயே சொல்டே இந்த மாரி வேல இருக்குதுமா ஃப்ரெண்ட் அவுங்க அப்பாக்கு ரிட்டயர்மெண்ட் ஆவறாரு வேல செய்ணு
ம் ஆ
அப்டின் அப்டின் சொல்ட்டு போயிட்டே நீ எங்க வேணா போ நா உன்ன எதுவு கேக்க மாட்டே எனக்கு தேவ காலேஜி போனோ அவ்ளோதாட்டாங்க செரி ரெண்டுமே வேலைக்கு போயிட்டு லீவு போட்டனா வேலைக்கி ஆவாது
சேரி
ஆ அதனால நம்ப காலேஜ் வெச்சிக் வேலைக்கு போயிணோ அப்டின்ட்டு காலேஜ் போயிட்டுங்க செம்ம தூக்கோ
ஆமா விடிய விடிய தூங்கல வேலையு செஞ்சிட்டு
கண்ணுலா எரியுது பைக் ஓட்டினு போறே கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது
அய்யோ பாவோ ஆ
தத்து தடுமாறி எப்படியாச்சு காலேஜ் போயிட்டு பார்க்கிங்ல நிறுத்திட்டு முஞ்சு கழுவிட்டு கிளாஸ் உள்ள போயிட்டே கிளாஸ் உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு பீரியடு எது அது வந்து எச் ஓ டி மேம் ஃபஸ்ட்டு பீரியடு அதனால அவுங்களா தூங்குனா திட்டுவாங்க மிச்ச நேர பரவால்லே எதோ சேரி பர்சினல் டயர்டுல தூங்குறாங்க அப்டின்னு வுட்டுருவாங்க எப்டியோ அந்த பீரியட மட்டு தாக்கு புச்சிக்கினு
ஆ
நாப்பது நிமிஷோ ஒரு பீரியடு
ம் ம்
ம் எப்டியோ தாக்கு முடிச்சிட்டு என்டே அப் அப்பறோ ஒரு ரெண்டு பீரியடு நல்லா
அ எ இல்ல எங்க படுத்து துங்குனீங்க
கிளாஸ்லேயதா பெஞ்சுல தா
ஓகே
ஃபேன் நல்லா சில்லுன்னு வரு காத்து செம்மயாத் தூங்கிட்டே பசங்க எழுப்பிருக்கானுக டே அடென்டென்ஸ் சொல்றான்னுட்டு எழுந்துக்கவே இல்ல அவனுக சொல்றானுங்க அப்பறோ என்னாடா இப்டி தூங்குற நா எங்கடா தூங்குனே நைட்டு இப்பதான்ட வந்து தூங்குறே நானு அப்டினு சொல்லி பிரேக் முடி முடிச்ட்டு அப்பறோ ஃபே ஃபேஸ் வாஷ் பண்ட்டு அப்பறோ கிளாஸ்ல போய் கொஞ்சோ பசங்களோட ஜாலியா பேசிட்டு அப்டியே வந்டே வந்தோனே ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் வந்தது ஃபங்க்ஷன் முடி முஞ்ச ஒன்னே அதெல்லா கழட்டனு வேற
ஓ செரி
அது ஒரு ரெண்டு மணி ஆயிச்சி
ஆ
ஆ அது கழ்டிட்டு அப்புற வீட்டுக்கு வந்து பத்துட்ட அதனாலதா ரொம்போ தூக்கோ வல்ல அத்னால்தா செரி இன்னிக் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலா அப்டின்டு பன்னெண்டு மணி வெரியு தூங்குன
அ
அப்பறமா ஏந்து ப்ரெஷ் ஆவுணே
இதெல்லா இந்த ரெண்டு மூண் நாள்ல நடந்ததா
ஆ
இப்ப நீங்க சொன்னதெல்லா எப்ப நடந்தது
இது வந்து முந்தாநேத்து நடந்துது
ஓ செரி செரி ம் இன்னிக்கி காலேஜ் லீவா
இன்னிக்கி நா லீவ் போட்டுட்ட காலேஜ் இருந்துது நா லீவ் போட்டுட்ட
செரி ஓகே எயிட்டி பர்சன்ட்டு அட்டனன்ஸ் வெச்சிருந்தீங்கன்னா போது விடுங்க
அட்டனன்ஸெல்லா அதெல்லா எட்டியாச்சுதா லீவு போடுவ் நானு அவ்ளவ் காலேஜு போவாம வீட்லயே இருந்தா எனக்கு புடிக்காது எனக்கு பசங்களாகூட இருக்கணு ஜாலியா பேசணு ஊர சுத்தணு சம்பாரிக்கணு அவ்ளோதா இந்த லவ் கான்செப் ட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது பேசுறது அதெல்லா எனக்கு சுத்தமா புடிக்காது அது ஒரு ஏஜிக்கு மேல அப்டி இருந்தாதா
ம்
அதனால இதுதா
ம் இதுதா
இப்டிதா இருக்கணு அப்டினு ஒரு மைண்ட் செட் அவ்ள்தா
ஓகே
ம் என்ன வேலிக்கி போறதுந்தா தெர்ல அப்பா வேற ரொம்ப நம் நம்புறாரு என்ன எதாச்சு பைய்யே படிஷ்ட்டா நல்ல வேலக்கி போவா பேங்கில வேல செய்வா அப்டினு நம்புறாரு எங்க போய் முடியுன் தெரியாது ம்
செகண்ட் இயர் முடிச்சு தேட் இயர் போயாச்சு
தேட் இயர் போயாச்சு எதாச்சு பண்ணணு எக்ஸல் கத்துக்கணு டாலி கத்துக்கணு எதுமே இது டைம் கெடிக்கில எனக்
அ ஆ
காலேஜ் விட்டு வந்தாலே அப்பா ஃபோன் பண்ணுவாரு வேலிக்கு போய்டுவே இல்னா பசங் ஃபோன் பண்ணுவானுங் போய்டுவே இந்த மாரி எந்த வேல்யு இல்லாம அப்டி இர்ந்தனா எதாச்சு கத்துக்கலா இந்த மாரி டேலி இந்த மாரி
ம் அப்ப எதாது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க
எதாச்சு ஒரு கோஸ்தா ஜாயின் பண்ணனு
ஆ
நா டைம் கெடைக்கலன் சொல்றன
ம் டைம் அதுக்குனு நம்ப கடைக்காது நாம தா ஒதுக்கணு கண்டிப்பா இதுக் இந்த டைம் இதுக்கு தா மாண்ட காலேஜுக்கு எப்டி நா கரெக்டா போறனோ அந்த மாரி கோர்ஸுக் கரெக்டா போயே தீருவ அடின் ஒதுக்
ட மேம் வேற நேத்துதா திட்டிச்சு என்ன
என்னனு
காலேஜுலா ஒழுங்கா வாடா போனவாட்டியே நீ செம்மோட் ஆவ வேண்டியது
அய்யய்யோ அ
டெய்லி என்ன திட்டுவாங்க தான காலேஜுகெல்லா ஒழுங்கா வானாங்க
அ
இன்னக்கி நா போட்ட மெசேஜ பாத்துருப்பாங்க இந்த மாரி நா வர்ல அப்டினு நீ எல்லா திருந்தவே மாட்டே அப்டினுவாங்க நாளைக்கி போனா அதுக்கு வேற என்னா பதில் சொல்றதுன் தெர்ல
ஆ
சொன்னா செரி போடா அப்டினு விட்ருவாங்க அவ்ளோதா இப்ப கூட ஃபோன் மேல ஃபோன் வந்துட்ருக்கு எனக்கு பசங்க கூப்புறாங்க வாடா வெளிய கிரிக்கெட் விளால்லா அப்டின்
ம்
நா சொல்ற டே எனக்கு டயடா இருகுது ரெண் நாள் தூங்கல நா நிம்மதியா தூங்கணுன்டா என்ன ஆள விடுங்டா அப்டின்ன அந்த கோயில் இந்த கோவில் கட்ணுனு சொன்னல அதுக்கு சாந்தரமா வராங்க போல இந்த மாரி பூசாரி